பெனா ஆ சொல்
ஆ பேசு ஆ ஸ்டாப் பண்ணீங்களா காலேஜ்க்கு போய்ட்டு வந்டியா ஆ அ
காலேஜ்லா லீவ்வா சனிக்கெழம தான்னு தெரியுமே ஆன்லைன் கிளாஸ் இப்பதா நடந்துச்சு பத்து மணி வக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு வச்சாங்க
ம்
போனே லீவ்இட்னு சொல்லிட்டான் லீவ்இட்
ஏ டைம் மாச்சா டைம் ஆயிச்சு
அவ அவ ஒரு கோடிங்ல போட சொன்னா ரியா ஜியாக்ஸ்ல இருக்குன்னு மச்சான் ப்ராஜெக்ட் பண்ணதே பெரிய விஷயோ நா ஃபுல்லா முடிச்டே எ ப்ராஜெக் சொன்னா எல்லா மாதிரி ஆனா அவருக்கு அவரு சொன்ன கோடிங்கள வேணுமா அது நேத்து தா சொன்னா
சூப்பர்ரா அவருதானா பெரிய ஆளு எனக்கு தெரிஞ்சு பாத்தா
நேத்து மத்தியான சொல்லி எனக்கு அந்த எல்லா மாத்தோன்னா சாட் ஜி பி டி ல கேட்டு என்னமா சொல்லுச்சு நீங்கி இப்ப மாத்துனா ரொம்ப எரர் வருன்னு எனக்கு டைம் ஆகுனு சொல்லிடுச்சு
ஆ
இருக்குற ப்ராஜெக்டே நீங்க கன்டினியூ பண்ணுங்கனாகே
சாட் ஜி பி டி யா
ஆ
சாட் ஜி பி டி யே பாவோ
க புதுசா திருப்பி நீங்க பண்ணீங்கன்னா கன்பார்மா எரர் வருன்னு சொல்லிரிச்சு அதுவே எல்லாத் தையுமே மாத்துனுனு
அதனால மாத்த வேனாடா என்ன பண்ண முடியு
ம் பண்ணத திருப்பி மாத்த சொன்னா எங்கிட்டு போக
என்னா ஈஸியானா ட்ரிக் ஆகுதானா
என்னது சா போனா வாட்டீன்னா ப்ராஜக்ட் மட்டு காமிக்க சொன்னா இந்த வாட்டி கோடிங்க காமிக்க சொன்னா பாரு ஏ கோடிங்ல ஃபுல்லா என்னமா இருக்கு ஹெச் டி எம் எல் சி எஸ் எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்டு லாகின்னு ரெஜிஸ்ட்ரி அதுக்கப்பறோ வேற என்ன செஞ்தந்தது லியே அஜ்மின்னு கார்த்தி இந்த மாரிதா இருக்கே பி ஹெச் பி ன்னு அது தனி அது வராது உள்ளாக்க ஃபைல்ல அ இதுக்கானி நா ரெண்டு மணி வரைக்கும் முழுச்சிருந்து எல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆயிருச்சு காலேல வேற பி ஹெச் பி வொர்க் ஆகல மை யஸ் கு யல் வொர்க் ஆகாம இருந்துச்சு அத நா சரி பண்ணி எல்லா பண்ணிட்டு வந்து இப்ப லீவ் இட் சொல்லிடா
லீ அவுட்டுட்டானா
ஆமா உள்ள போனா கொஞ்ச தா காமிச்ச லாகின் பேஜ் காமிச்ச லாகின் பேஜ் வேண்டா நீ ஹோம் இத காமின்னு சொல்ட்டா கோடு கோட காம்ச்சத்துமே எல்லாத்துக்கும் ஒரு பத்து பேத்துக்குமே தெரியு
அ லிமிட்டே பத்து பேர் தா
ம் அது அதுக்கப்பற கோடிங்க காமி ச்ச இருக்கா கேட்டா நோ சார்ன்னு சொன்ன லீவ் இட் படின்னு சொல்லிட்டா
இப்ப கோடிங் காமிச்சதுக்கு
வேணாண்டா ரியாக்ட் ல்ல வேணுமா ரியாக்ட் பண்ணதா கஷ்ட
செட் ஜிபி டி கிட்ட கேட்டா சொல்லிச்சு
ஐயா அது கஷ் ஆங்க இப்ப நீங்க பண்ண ரொம்ப கஷ்ட ஏரர் வரும் நீங்க மொத்த கோடிங்கும் மாத்தன்னு சொல்லுச்சு
அதுக்கு அடுத்துது
அதுக்கப்பற நானு விட்ட போங்கணு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு மச்சா எய கிளாஸ் முப்பத்தஞ்சு பேர்ல கிட்டதிட்ட ஒரு ஆளுக்கு தா ஓகே சொல்லிருக்கா
அப்பா
இப்ப வரைக்கு இப்ப வரைக்கு இன்னோ ஒரு பத்துன்னா ஒரு அஞ்சு இன்னோ ஒரு ஏழு பேரு இருக்காங்க
அண்டு
ம் இப்பத்திக்கு ஒரு ஆளுக்குதா ஓகே சொல்லிக்கா ஆஹ் எல்லாருாமே எல்லாருமே ப்ராஜெக்ட் முடிச்சாங்க இவிங்க லாஸ்ட் நேரத்துல ஓக்காந்து ரியாக்ட்ல வேணும்ு சொன்னா எவ பண்ணுவா
ஹ ஃபர்ஸ்ட்டே நீங்க எல்லாத்தையு செஷடியல் பண்ணி சொல்லட்டுவு எல்லாத்தையு அப்பதா இவனுங்களு இது பண்ணது ஈஸியா இருக்கும் எப்பா அவனுக்கு வந்து இவ சட் ஜிப்படி வச்சு பண்றா பொழுது நெனச்சு பாங்க பொழுது எல்லாமே
ம்
அத வச்சுதா லாஸ்ட்டா அவ சொல்றதுக்கு இது பண்ணிக்கா போது
ம் இப்ப நம்மளுக்கு இப்ப அவ ரியாகட் ஜே யஸ் யூஸ் பண்ணி ஒருத்தவ வந்து யூஸ் பண்ணினான்னா அவன்ட கேள்வி கேட்கா நீ எப்டி யஸ் பண்ண என்னன்ன சொல்லுன்னு
அ
அ இன்னருத்த இன்னொருத்த அப்டிதா சொன்னா இன்னொரு சொன்னா பாரு சாட் ஜிபிட்டி ன்னு சொன்னா பாரு சாட் ஜிபிட்டியா நாட் அல்லோட் நாட் அல்லோட்
ஜய்யயோ
ம்
அத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லன்னுமா சாட் ஜிபிட்டி சாட் ஜிபிட்டி கிட்ட கேளு ஹாவ் டூ எக்ஸப்ளளைன் திஸ் ப்ராஜெக்ட்
அது இங்கிலீஷ்ல நம்மளுக்கு புரிய மாரி சொல்லணு கஷ்ட அதுவு அவ கேக்குற குஷ்டியன்னுக்கு நா கரெக்ட் டா ஆன்சர் பண்ண
அ
வெறுப்பா போச்சுபோங்க டா நீங்களு உங்க இதுவும் சொல்லியாச்சு
ஆஹ இப்ப என்னா பண்ண போரிங்க
இப்ப என்ன இந்த ப்ராஜெக்ட் எய ஃப்ரண்டு கிட்ட கொடுக்க போற மச்சா ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ளீட் மச்சா அதுல ஒரு இரரு இல்ல இப்ப
அ
இப்ப என்ன இரர் வந்தாலு நா திருப்பி அந்த பராஜெக்ட் நா ரெடி பண்ணிருவ அந்த மாதிரி வச்சிருக்க
ம் இப்ப தியேட்டர்
டே டே டே ஃபோன் பேசியே முடிச்சலா பாத்தா கேடரிங் பண் சொல்லிட்டுக்க
அஞ்சுமணி கேட்ரிங்
ம் ம்
நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கூக்குள் நம்ம கைல இல்ல அது
ம் நேத்து ஐநூரூவா வந்துது சந்தோஷப்பட்டே டக்குனு பாத்தா வெ த்தன வீடுனு சொல்லி கேக்குறாங்க இப்போ ஒரு மாசம் கழுச்சு
ஒன்னு வதலல்ல
வந்துச்சு முடிஞ்சிருச்சு முடிச்டே பழைய காசு கைல உள்ள காசப்போட்டே அந்த காச நம்பி
வீட்ல இந்து எத்தா மொத்த காலி வீட்ல இந்து காச எத்து வந்தது எல்லா காலி
ம்
ஆ அம்மா எட ரூவா குத்தாங்களா
அதுக்கு இதுக்கு ச அம்மாவூட்டு காசு அவ்ளோ சீக்கிர செலவே பண்ண மாட்டே
ஆ அது தனியாவது அக்கௌண்ட்டு
ஆ அது அம்மா அக்கௌன்ட்லதா கெடக்கு அம்மா அனுப்புறதுன்னா அம்மா அக்கௌன்ட்லதா போடுவாங்க அது எ ஆயிர ஆயர ரூவா குடுக்கு ஆயரூவா ரெண்டாயிரூவா குடுச்சுனு வச்சுக்கோ அந்த அக்கௌன்ட்ட அப்பிடியே நா ஊருக்கு போக மட் ட்டு தா அந்த கையே காசே இருப்பே
எனக்கு என்னா பண்ணிக்கிற கூட் ரோடு போயிட்டு டேய் எங்க பகத்து ஏரியால போயிட்டு எண்ண எல்லாமே வாங்கிட்டேண்டா
ம்
அது தேவயான காசு அனுப்ச்சுட்டாங்க மாமா வந்து எஸ்டா ஒரு மூனாயரூபா அனுப்சுதா நா கைல குடுத்ததா நெனப்பா நானா அப்பனா இது டென்ஷன் ஆகுற அப்பா சே எப்பதா வருவா சொல்லு எப்டியா அப்டின்ட்டு கேட்டதா சேரி அம்மா டக்குன்னு போயிணு நா மூவாயரூபா
அதுக்கு அப்புற ஆ அந்த அந்த அக்கௌன்ட்ல இப்பதைக்கி ஐநூரூவா போட்டு வச்சுக்க ன அந்த ஐநூரூவா எப்ப எடுப்பன்னா லாஸ்டா தீபாளிக்கு தா அது தொடுவே ஏனா டிக்கெட் போடு தா அந்த கா சைனு ருவா
ம்
அது வரைக்கு என்னுட்டு ஐநூரூவாவ தொட மாட்டே என்ன தா காசு தா யார்ட்டயாச்சு கேட்டாச்சு வாங்கி வச்சுக்குவே தவிர அந்த ஐநூரூவாவ தொட மாட் ஏனா லாஸ்டு நாளு நம்மளுக்கு தீடீனு கெடைக்கலேனு வச்சுக்கோ அந்த ஐநூரூவா தா யூஸ் ஆகு எனக்கு
ஆ
எ நகைய வச்சு அனுவச்சுக்குவே ஐநூ அந்த ஐநூரூவா வச்சு நா ஊரு வரைக்கு போணுணா அந்த ஐநூரூவா நா தொடையே மாட்டே அப்டியே கிடக்கு மாட்டே ஆசப்பட்டு அத லீக் தொட மாட்டே
பாதர் என்ன ஃபோன் பண்ணாணா
இல்ல எதுமே பண்த
டேய் நேத்து பண்ணிருப்பா பாரு நேத்தா முந்தா நேத்தா தெர்ல
அந்த ஐநூவாத்தா தூக்கி இன்னைக்கி போட்டுக்கே ஏனா ஐநூவா வரு நம்பிக்கேல போட்டுக்கே மச்சா
நம்பிக்கை வாழ்க்கை அப் எப்போமே காப்பாத்து ம் டேய் சேரி இந்த பாலு என்ன கேம் வெளா கேம் வெளா அன்னைக்கு தா பொழுது அ பாத்தேனா ஒ
தெர்ல மச்சா வராட்ட எம்ஃபைலு எம்ஃபைலு திருப்பி அடசிட்டே
ஆ அத பட்டி கட்டி எத்து கெந்தா
ம் எஸ்டா ப்ப ஆயரூபா போட்டா நூறுவா தானே கேக்காங்க எஸ்டா
ம்
ம் அது ஒன்னு தெரியாது பெருசா
என்ன சாப்ட்ட கால்ல
காலைல பூரி
அங்கயா போய் சாப்ட்ட ஆஸ்ப்த்ரில
ஆமா அங்க போய்ட்டே உன்ட்ட பேஸ்னேன்ல கால்ல ஒன்ட்ட பேஸ்னேன்ல
ஆமா
அதுக்கு அப்றோ ஏ தங்கச்சி போன் பண்ணிச்சு அதுட்ட பேசிட்டே போய்ட்டு சாப்ட்டு அதுட்ட பேசிட்டே திரும்ப வந்ட்டே
ஆன்டப்பா எகிட்ட பேசிறிக்லால்ல
அ நீ எடுக்கல அதுக்கு அப்போ பேசிட்டு போய்ட்டு வந்டே
ஆ அப்பதா வீட்டுக்கு வந்தே செரி வீட்டுக்கு வந்தே அப்டியே இது பண்ணே
அதுக் அப்றோ வந்து உக்காந்த்டு இங்க ரசம் இங்க மத்தியானோ ரசோ முட்ட
தங்க அது விரும்ல உங்க உங்க பி பி ஆஸ்டல்லா இல்ல அங்யா
அங்கே அப்பார்ட்மெண்ட் வந்ட்டே பசங்க வேற இருக்கு
அஹூ அப்டி அவா என்ன சாப்ட்டா
அ அஸ்ஸாமு மூணு ரெண்டு பேரு தான இன்னு ரெண்டு பொண்ணுங்க வந்துச்சு சமைக்க
ஓ லே
ஐய்யய்யோ
காலைல சமைச்சு பொண்ணுங் கைல சாப்ட்டு இருக்கீங்கோ இன்னைக்குதா உருப்டியா ஏதா காலேஜ் பசங்களா
ம் ஆமா ஆமா
க்ளாஸ் ஃப்ரெண்டா
க்ளாஸ்ல எப்போ
ஆ
க்ளாஸ் க்ளாஸ்
அ எது மொத்தமே ஒரே க்ளாஸா நீங்க நீங்க தங்குறீங்ளா
ம் ஆமா ஆமா
மொத்தமமே எம் சி ஏவா
ஆமா மொத்தமே ஒரு எம் சி ஏ ஒரு ஆள் மட்டு வேல ஒரு வேல பாக்குறாரு
ஆ அவருதா வேல செஞ் அவருதா வேல பாத்தராறா
ஆமா ரெண்டு இருந்து வேல பாக்கலாங்க
ஆ என்னடா பிரியாணி செஞ்சிருப்பீங்கன் பாத்தா லாஸ்டா முட்டன்றீங்கா
கேட்டா சனிக்கெழமயா அந்த பொண்ணுங்களுக்கு சனிக்கெழமை
இதெல்லாம்ப்பா அதோ பெரிய முடி வெட்டு காய வச்சுகினு
ம் காலேஜ் வரயு போணு
காலேஜ் வேற போணுமா ஆ
ம் ஆமா என்
சிங்கோ தான்டா
ம்
சிங்கம் நெனப்பு பார்டா
ஆமா
ஆளே போய்ட்டு வந்துனே இருப்பாங்க கேட்டா ச ச குட்த்தலா குட்த்தலா எங்க டெக்னிக் யூஸ் பண்ணு சனிக்கெழ்ம சனிக்கெழ்ம லீவ் போட்ரு
ம்
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஜாலியா இக்கலா
ம்
வெறுப்பா இருக்கு மச்சா
ம் ம் டேய் எங்க அண்ணெ பைக்ல ஃபரண்ட் செட் எவனோ குத்திக்குதான்டா எவனோ ஒரு நைட் டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன் தெர்ல ஊசி போட்டு குத்திட்டு இருக்கா அவ டயர
ஆ உங்க அண்ணெ யாருட்ட சண்ட போட்டா அப்டி
ஆ இன்னானே தெர்ல கேட்டா
அ
நா ஒரு மூனு வாட்டி போட்டுக்கே ஒருவாட்டி போட்டுப்பா கடைல ஒரு ரெண்டு வாட்டி போட்டுருவா நீயே சொல்லாத டையர் மாத்தணுன்டான்றா
அ
எதுமே சொல்ல மாட்றா டேய் டையர மாத்துடா இத்தநாள் பேசா போனா என்னடா ஆவுது அந்த டயரு
ம் ம் ஏ ஏ வண்டி வாங்கி ஒன்ற வர் ஒன்ற வருஷோ ஆச்சு இன்னொ ஒரு பஞ்சரு பண்ணல
ஹலோ
ஆ இது மதிக்கவே
வயசா என்ன போன்ன போக போக உன்ன இன்னொ தேர்னம் போறே
இப்ப வரைக்கு இப்ப வரைக்கு மரியாத போக போக தேரு
வெளியே போடா டேய்
அ
டேய் இந்த கண்ணாடிக்கி துணி போட்டு வச்சுர்க்கேண்டா ஸ்விங்குல போட்டு இனிமே த எதுக்கு மேல இவுங் என்ன பண்றாங்கோ நா கேட்ரிங் போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த மேலருக்கு இந்த இதுக்குது பத்திய துணி அது இப்டி இப்டி ஒரு சின்னதாகிட்டா சின்னதாகிட்டா அவனா வந்து பாப்பே என்னடா இது வெளிச்சமா ஆகுதுன்னு பாப்பே
அ
பாத்தா இவுங்க வேற டெய்லி இதா பண்ணிருாங்க போல இந்த வேலையத
எஸ் ஸ ஸ ஸட்
அ நமக்கே டென்ஷன் ஆகுதப்பை என்னடா இது மேல ஏறி இது பண்ணு அத இது அப்பனா தேவைப்பட்டா பண்லா பாத்தா வெயில் அடிகுன்னு போட்டு வச்சுகுறே
ம்
அ காலகாத்தால வந்து ஒருத்த வந்து என்ன எழுப்பும் போது நா எல்லாத்தயு மூட்டு தூங்குவே ஏன்னா எ காலகாத்தால வெயில் அடிக்குல கண்ணாடில பட்டா சல்லுன்னு அடிக்கு ஒயிட் கண்ணாடி பிளாக் கலர்ல கூட கெடையாது
ம்
அ அதனால இருப்பாங்கோ கண்ணாடி போட்டு துணி போட்டு
அது செரி
சேர் பாத் ஏ சந்தோஷ் ஃபோன் பண்ணா
இல்ல
ஏன்டா இண்ணுமாடா பண்ணாமா இருக்குறா கால்ல
ம்
அது எப்பனா பண்ணுவா ஆட்டு செட்டாவுல நீங்க தா வேல அப்ப வேலையன்றா
என்ன வேல பாக்குறாண்ணா
அந்த லிப் போதுல்ல லிப்தொடைக்குறா
ம்
ஹோலிப்டர் ஏ கெடைக்குடா உனக்கு சேலரி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட கெடைக்குன்டான்ற அந்த மாற்றா எக்ஸ்பீரியன்சு ஒரு அ அஞ்சு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு குத்துருக்காங்க டா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டு இன்னு என்னடா தேவனையு ஒரு நல்ல கம்பெனி பேயிட்டா அழகா போலா ஆனா என்னாது கொஞ்சோ லீவு குடுக்கமாடானுங்க சிப்டு சிப்டா விடுவான்னுக
ம்
ஏனா ஆப்ரேட்டர்ல அவ அதனாலே
நெறைய வெருப்பாருக்கு அவுனுக்கு
எனக்கு ஒன்னு வந்துச்சு மச்சா இருந்தாலு மச்சா ஏமாத்தி
ஆ
மச்சாா வேல பாக்ற கம்பனியா ஏனா வண்டி
ஆ நானு சொன்னனே இங்க இதே செட்டான நா சேத்து விட்டானு கேட்ட
இல்ல இருவது ஸ்டார்டிங்கே ஸ்டார்டிங் போவ போவ இருவத்தெஞ்சி ஏறு
இல்ல ஸ்டார்டிங் இருவத்தஞ் லிப்ட் ஃபோர் வீலர் லிப்ட் ஆப்ரேடர் தான இதுகெல்லா தரமாட்டாங்க
என்ன ஒன்னு சொந்தகாரவங்க கம்பெனில வேலை பாத்தோனு வெச்சுக்கோய சொல்லி காமிப்பாங்க பின்னாடி
ஒண்ணு தப்பு பண்ணா சொல்லி காமிப்பாங்க ரெண்டு சொந்தகாரவங்க முன்னா சொல்லி வுட்டா ஆ சொல்லி
பேட்ரி கம்பெனி வச்சிருக்காங்க பேட்ரி வேல